ஆ கேக் அப்ப எனக்கு இது ஒண்ணுதா சங்கடோ நானு இத கேக்கணுனு நெனைச்ச ஆனா அது எனக்கு போக போக போக எப்டின்னா எனக்கு எல்லாமே நா ரொம்ப சுலபமா எடுக்க ஆரம்பிச்சிட்டே ஓகே இருக் இருக்கணுனு இருந்தா
ங்க சோகத்துல இருக்கிற அடு அடுத்த கட்டோ
அந்த சோகத்துல இருக்க நமக் கொஞ்ச பலமாகணு அப்டினு அடுத்தகட்டத்துல வந்துட்டு இதெல்ல நா கொஞ்ச அப்டி ஒரு விஷயமாவ எடுத்துக்காம நா தள்ளி தள்ளி விட்டுட்ட ஆனா நம்ம என் என்ன பாத்தீன்னா மருதாணி துழிய வந்துட்டு நம்ம கொற சொல்லவே முடியாது ஏன்னா வருதி நானாச்சு வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக் வந்துட்டே ஏனா எனக்கு சில விஷயங்கள்லா நடந்துச்சு அப்ப அடுத்தடுத்து கட்டத்துக் வந்ட்டே ஆனா குட்ட மருதாணி தோழிக்கு வந்ட்டு எப்டின்னா அப்பதா ஒவ்ரு விஷயமா நடந்துட்டே இருக்கு
ம்
எல்லாமே மாரி ப்ரஷர் ஆயிச்சு அவ நெனச்சிட்ருந்திருக்கா நம்மதா அவளுக்காக இருக்கோ அப் டினு அவ நெனைச்ட்டு இருந்துர்க்கா அப்டி இருக்க போம்போ சில சில தவறான புரிதல்கள்லா நடந்து எப்டின்னா இப்டிதா அ நீங்க ரண்டு பேரு மட்டுந்தா எ உங்க ரண்டு பேத்துக்கு நல்லதான நாங்க நாங்களா சொன்னோ அது எப்டி கொஞ்ச நாள் போக போக எங்க இந்த ஆப்பிள் தோழி என்னோட தோழி எனக்கு மருதாணி தோழி எங்க நாலு பேத்துக்குமெ வந்துட்டு ஒரு சங்கட வந்துச்சி சங்கட வந்துதா அப்றோ ஆப்பிள் தோழியு மருதாணி தொழியு ஒன்னா போவாங்க அப்ற நானு என்கூ
ஆமாமா ஆ
பைத்திய காரத்தனம்லா
ட்டியில் எங்களுக்கே திருப்பி போடுவீங்க
ஆ அதேதா அதேதா
ஆ
ஆ அப்ப அதெல்லா நடந்துட்டு இருக்கு போது அதுக்கப்றோ அ சரி அப்டின்னு சொல்லிட்டு நாங்க நாலு பேரு ஒரு எதிர்பாராத விதமா பேசினோ எதிர்பாராத விரமா அ சரி ஓகே மன்னிச்சுருங்க அப்டின் சொல்லி நாங்க பேசி முடிச்ட்டோ அது எப்டி முடிஞ்ச்சுன்னே தெர்ல சும்மா நா எது க்கோ ஆப்பிள் தோழிக்கு எதோ என்னோட தேவைக்கு ஃபோன் பண்ண அப்ப தேவைக் ஃபோன் பண்ட்டு நா ஒரு மாரி வெளாட்ட சொல்லிட்டே இந்த மாரி நீங்கல்ல பேசாதீங்கடி நீலா இங்க வருவ ஆனா எங்க வீட்டுக்கு வர மாட்ட விட்ரி அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அப்டி பேச ஆரம்ச்சு அதுக்கப்றோ அது அப்டிய முடிஞ்சுருச்சு
அதுக்கப்புறமா இப்டிதா ஆச்சா அதுக்கப்பறோ ஆப்பிள் தோ மருதாணி தோழி வந்ட்டு மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலைல இருந்தா கடுமையான க ஆப்பிள் தோழிட க அ மருதாணி தோழிட்ட போய் நம்ம என்னாச்சுன்னு கேட்டா கூட அவ டக்குன்னு அழுதுடுவா அந்த இருந்த அவ அவ வீட்ல அதுக்கப்புறோ காதல் என்றும் விஷயம் அவளை போட்டு வாட்டி எடுத்து வறுத்
புது புது இதுல அப்படிதா இருக்கு நம்மளுக்கே தெரியு அது எப்டின்னு
நமக்கு எப்டின்னு தெரியும் வாட்டி வறுத்து விட்டது அவள இது அவளுக்கு இதுதா வந்ட்டு முதல் தடவை அவளுக்கு வந்துட்டு எப்டி அவனுடைய காதலன் எப்டி இருந்தான்
கா இந்த காதலன் கையில் கிடைத்தால் அவனை நஜமா எதலா அடிப்பேன்னு தெரியாது நா
அதுதான் அவன் எப்படி இருந்தான் நம்மெல்லா என்ன சொல்லிட்டு இருப்போ அவன
ம் தே நான் போன டைம் நம்ம ஆப்பிள் தோழி வீட்டுக்கு போம்போது நம்ம சொன்னோம் நம்ம ரெண்டு பேரும் தா சொன்னோம் பாரு நம்மளுக்கு கெடைச்சா இப்படி ஒன்னு கெடைக்கணு என்று
ஆமா ஆமா ஆப்பிள் தோழியிடம் இல்ல தம்மு தோழியிடம் தா அப்பதா வந்துட் டு எல்லாத்தோட தொலைபேசி யாபகோ அவளோட இத உள்ளிட்டு உள்ளிட் டு உள்ளிட்டு எல்லாத்துக்கு இது பண்ணிட்டுருப்பல்ல அப் பட்டு பட்டு பட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் ஒவ்வொரு தொலைபேசியிலயு வந்ச்சில அப்ப இருக்க மாட்ருக்கு
ஐயோ ஆனா இப்ப அந்த அந்த காதலன் என்ன பண்றான்
இந்த இப்ப இருக்க காதலன் வந்துட்டு வேறொரு பிள்ளைய காதலிச்சு கொண்டிருக்கிறான்
அந்த அந்த புள்ளையா அனுப்புனால அவளா
ஆ அவள் இஸ்லாமிய பெண்மணி கிடையாது அவ வந்துட்டு இந்து பெண்
தெரிஞ்சு தெரிஞ்சு ம்
அவ வந்துட்டு அவனப்ப அவ காதல அடிச்சு
ஆனா நம் மருதாணி தொலைவிடலாம அவள அழகா இல்லை அப்பறம் ஏன் இவனு இந்த இவனுக்கு
அவனுக்கு அழகு வேண்டாம் அவனுக்கு மாதி உடம்பம் வேண்டா அமுனுக்கு வேண்டியது வந்துட்டு ஒரு நேரப்ப போக்கு இந்த கூரியில் இருக்கும் போது ஓகே
நம்மளு பண்ணலா நம்மதா
அப்படிலா இருக்கும் போது காதலியுடன் கல்லூரி காதல் அரைையில் ம் அதெல்லா அந்த ஒரு கல்லூரி காதலை தா அந்த அனுபவிக்கிறதுக்காக தா இப்ப வந்துட்டு நம்ம மருதாணிய கழட்டுவிட்ருக்காங்க
எதுக்குதா இது தேவையில்லாத வேலவோ ஆ
வளடியியோ அதனால மருதானி துளி கொண்ட்டு எல்லா என்னடா இது எந்த பக்கோ திரும்பினாலு நம்மள அடிக்கிறாங்களே எந்த பக்கோ திரும்பினாலு நமக்குன்னு யாரு இல்லையே எந்த பக்க திரும்பினாலு அ நம்மளைய சிரிக்கி வைக்கிறக்காகவோ இல்ல நம்ம அப்படியே ஒரு மாரி சோகமா இருந்தாலோ நம்மட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்க கூட யாரு இல்லையே அப்படின்ற மாரி மருதானி தோழிலட்டு ஒரு சங்கடம்
ம்
அப்ப மருதானி தோழி வன்ட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தா மருதாணி குடுக்குறக்கு அப்ப மருதாணித்தோழ வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி அப்ப மருதாணி தொழி மேல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு கோப அதனால நா அவ்வளோ ஒரு மாரி ரொம்ப எங்கக்கா அம்மா எல்லாரு இருக்காங்க நா அவங்க முன்னாடி வந்துட்டு அவள ஒரு மாரி பேசிட்டே எதோ எங்க அக்காக் கேட்டால நா வண்ட்டு பிஜ்ஜுதா அவ்வளோ தாண்டி பிஜு இப்பவே மாறிட்டா
சொல்லுங்க மருதாணித்தளி இப்பவே மாறிட்டா
ஆ இனி கல்லூரியில போனா அவள கைல புடிக்க முடியாது இவளு கொஞ்ச நாள் தாண்டி இவளு போயிருவா பாரு அப்படினு நா சொன்னே
அப்ப அவளுக்கு வந்து டக்குனு ஒருமாரி ஆயிடுச்சு அவளுக்கு என்ன சொல்றேன் தெர்ல அவளுக்கு அவளோட தொண்டையல்லா அப்படியே அடைச்சிருச்சு அதுக்கப்பறந்தா நா அவள அறைக்குள்ள கூட்டிட்டு போயி அ இப்படி பண்ணதுல சங்கடோ அப்படின் சொல்லி நா சொன்ன அப்பறோ அவளு வந்துட்டு சொன்னா நீங்க இப்படி பண்ணது எனக்கு சங்கடோ இப்படிதா ஆச்சு அன்னைக்கு உங்கள சங்கடப்படுத்துறதுக்காக நா எதுவு பண்ணல அப்படின்னு அவளு எல்லா சொன்னா
ம் ம்
அப்பறோ தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆ அவள் எல்லா சொன்னா இந்த மாரி அவளோட காதலன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா சொன்னா என்னன்னா மருதாணி தூளிக்கு மனநிலை ரொம்ப பாதிச்சு மனநிலை எல்லா பாப்பாங்கள மனநிலை மருத்துவர்லா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க
அப்போ நா கூட அவட்ட பேசிட்டு தான இருந்தே இது ஒனக்கு தெரியாதா
என்னது இல்ல அந்த அந்த நேரத்துல நம்ம யாரையுமே அவ கூட பேசல அப்ப அவ கூட பேசிட்டு இருந்துன்ட்டு ஆப்பிள் தோழி மட்டுந்தா
ஐயா நா பேஸ்னே நாந்தா வெளிய அவ கூட உக்காந்த அவனுக்கு இட்லி கூட ஊட்டி விட்டா ஆப்பிள் தோழி அன்னைக் வந்ட்டு உள்ள போய் என்னமோ அவ ராம் கூட என்னமோ பண்ணிட்டு இருந்தா அதனால நானு அவளு தா வெளிய உக்காந்து கூட எனக்கு க இட்லி ஊட்டி விட்டா நஜம்மா அப்ப கூட நம்மளோ ட என்ன நம்மளோட பள்ளியோட ஒருத்தி இருப்பா ச ட தலைமை மாணிவி மாணவி
ஆமா
சொன்னால் இப்போ அடித்துவிடும் ஒழுக்கமாக உன்னுடைய அறைக்கு போய் எங்கள் அறைக்கு க்கு அனுப்பி வை அப்படின்னு
பள்ளிக்கூடம் படிக்கும் போதா பள்ளிக்கூடோ படிக்கும் போதல்ல பள்ளிக்கூடம் படித்து முடித்த பின்பும்
சரி அ
பள்ளிக்கூடம் படித்து முடித்த பின்பும் வீட்டுக்கல்லா வந்து ஒரு ஒரு நாள் என்னோடைய ஆசிரியருடன் மகனின் கல்யாணத்துக்கு நாங்க எல்லா போனோம்ல அப் அப்பவே அவ வந்துட்டு சொன்னா இந்த மாரி இருக்கு இந்த மாரில்லா ஆயிடுச்சு இந்த மாரிலா வேற ஒரு பொண்ணு ஆதரிக்கமா இதெல்லா நா எங்க அமாட்ட சொல்லிட்ட என்னால சங்கட தங்கவே முடியல அனால எல்லாமே எங்க அம்மாட்ட அப்டி சொல்லிட்டு மருதானி தோழி அன்னைக்க எங்கட்டு இது எல்லாமே சொன்னா சொன்னதுக்குப்புறோ விட்டாச்சு மருதாணி தோழி நானு இந்த தொலைபேசில பேசிக்கறது இந்த இது பண்ணிக்கறது அ தக்கியம் சுடுமே அந்த மாரிலா எதும பன்னிக்கற இல்ல நேர்ல பாத்தா பேசுறது அப்ப மட்டுதா நேர்ல பா்த்தா அவ எல்லா சொல்லிடுவா அதுக்கப்பறோ அப்றோ எப்போ ஒரு அப்போ அப்ப சொல்றாங்களாமா நானு என் தோழியு அந்த ஆசிரியரோட மகனோட கல்யாணத்துக்கு போயிட்டு வறோ அதுக்கப்றோ வரும்போதுதா அவ சொல்றா இந்த மாரி ம இந்த மனநிலைக்கு மருத்துவருப்பக்கு வருவாங்கல்ல அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு
சிரிக்கறாங்க நா சிரித்த அவங்கள பத்தி என்னடி சிரிக்கத மும் தம்பட்டுக்கு வந்து சிரிக்க த மும் சிரிக்கறாங்க என்னய நா சிரிக்கத பத்து நீ இப்ப எதுக்கு சிரிக்கிறேனே நீ என்ன பைத்தியமா அப்டின்னு கேக்குறாங்க எனக்கு கோவம் வந்து என்ன ஊர் இருக்கு வந்தவங்கள சரி வாங்கன்னு கூப்ட்டு சிரிக்காம சிரி சிரிச்சாங்க அப்டின்றனால
இப்ப அவ வரச்சிந்தா அதுக்கு கூட திட்டிருப்பாங்க வந்தவங்கள சிரிச்சு கூட கூப்ட மாட்டியாமா
ஆ இதுதா உன்னோட இதுவாமா அப்டின்னு இப்டினு கேட்ருப்பாங்க நீ எதுக்கு இப்ப சிரிக்கற பைத்தியமா அப்டின்னு கே ட்டு ஆ என்னடா மருதானி தோழி ஒரு மக்கு தான மருதானி தோழிக்கு தெரில மருதானி தோழி நனச்சுட்டா ஓகே இவங்க வந்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்டா இருக்கு இல்லன்னா வந்துட்டு நம்மலய பொண்ணு பாக்க வந்துருக்காங்க போல அப்டின்னு மருதானி தோழி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாளே தவிர இத இ ந்த அளவுக்குலா யோசிக்கவே இல்ல வீட்டுக்கே கூட்டிட்டு வருவங்க அம்மா அப்டின்லா
ம்
அதுக்கப்றந்தா சரி அப்டின்னு சொல்லிட்டு அப்பரோ பேசி அப்ரோ ரொம்ப நேரோ ஏது எது எதோ கெட் கேட்டிருந்தாங்கலாமா அத்தன கேள்விகள் கேட்ருக்குது
ம் அந்த அந்த மருத்து வரிச இது பக்கோ போனாலே அவங்க அப்டிதா கேப்பாங்க கேட்டுட்டு இல்லாதது கூட அவங்க இருக்குன்ட்டுருவாங்க அப்ரோ கடசியில
அதேதா அப்ப இந்த மாரிலா ஒரு லோ இந்த ஒரு கீழ் பகுதியில இருந்தாங்க நண்பர் அதனாலதா ஒரு மனக்கொலப்பமாயி விட்டது ம் அப்பறோ நானும் போய் புதுசாக செறுப்படி வாங்கி வந்துள்ளேன்
நீ நீ என்ன பண்ண நீ சும்மாவே வாங்குறது தா இப்ப என்ன பண்ணி வாங்குன
ம்மாவே போய் பேசுனே
நீ உனய அடங்கவே மாட்ட நீ போய் போய் பேசி அடி வாங்கி அடி வாங்கி அடிச்சு ஒடஞ்சி உன்னய தூள் தூளா போட்டாலு கொஞ்ச நாள் கழிச்சு நீ எந்திரிச்சு வந்து மரு
அதேதா ஒட்டச்சு சில்லு சில்லா ஆனாலு திருப்பி ஒரே கண்ணடியா சேந்து மறுபடியு போய் பேசிகிட்ருக்கே
மறுபடியு அவுங்க ஜாலியா ஏ கண்ணாடி ஒண்ணு சேந்து டுச்சு ஒடைக்லா அப்டின்னு அவுங்க ஒடைப்பாங்க
நான் அன்னைக்கி போய் நான் இப்பவும் உன்னை காதலிக்கிறேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நா உனக்காக எவ்ளோ நாள் காத்திருக்குணு சொல்லு நா உனக்காக காத்திருக்கிறே
வென் உன்னை இல்ல அனைவரையு சொல்லித்
அதேதான் நான் கேட்டேன் செரி எல்லாம் விடு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ வேற யாரைவ்து வேற வேறையாச்சு காதலிக்கிறியா வேற ஏதாச்சு ஒரு பொண்ண காதலிக்கிறியான்னு கேட்டே அப்ப இல்லடி நா காதலிக்ல ஆனா அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த பய்யே மிகவும் மிகவும் மிகவும் பொறுமையாக க ஒரு மாரி சாந்தமாக அன்பாக பேசினா
அப்படிதா அதுதா மொதல் கட்டம் புரிஞ்சுக்கணு நீ
மெதுவா ஊசி ஏத்துறாங்க நமக்குள்ள மெதுவா அப்டியே இல்லடி என்ன விட்டுட்டு போயிருடி என்ன விட்டு போயி சிருச்சிட்டே சொன்னாங்க எப்டி நா சொல்றே இந்த மாரி நா நீ என்ட தயவு செய்து கோவமா பேசாத எனக்கு கொஞ்சோ பேச நா என்ன சொன்னே நம்ம நேர்ல வந்ட்டு சந்திப்போ அப்டின்னு சொன்னே ஆனா நேர்ல சந்திக்க மாட்டே எதாருந்தாலு நீ தொலைபேசிலே சொல்லு அப்டி சொல்லிட்டாங்க செரி நீ என்ட்ட கோவமா பேசாத என்ட்ட பொறுமையா பேசு அப்டின் நானு அதுக்கு கெஞ்சிட்டே ஃபஸ்ட்டு ம்